ஹலோ
ஹலோ
ம் ஹலோ ம் ஸ்டாட் பண்லாமா ம் கேக்குது
ஓ என்ன டாபிக் பேஸ்லா
ஆ அதுல என்ன இருந்துச்சி லைஃப் ஸ்டைல் அப்றோ ஃபேமிலி ஃபேமிலி பத்தி பேசலா ஓகேங்ளா சோ இப்போ என்னோட எங்ளோட ஃபேமிலி என்னனா கொஞ்சோ பிக் ஃபேமிலி தா பிக் ஃபேமிலி மீன்ஸ் எல்லா அப்பா அம்மா எங்க வீட்ல நாங்க மொத்தோ ஆறு பேரு எனக்கு ஒரு அக்காருக் கா அப்றோ ஒரு தங்கச்சி ஒரு தம்பி மொத்தமா நாங்க ஆறு பேரு வீட்ல ம் கேக்குதா உங்களுக்கு எல்லாமே தெளிவா
ஆ கேக்குது ம்
கே உங்க வீட்ல மொத்த எத்தன பேரு ஒங்கல பத்தி சொல்லுங்க
ஆ எங்க வீட்ல வந்துட்டு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு எனக்கு மேரேஜ் ஆயிட்டு அப்றோ ஹஸ் பண்டு எ பைய தா நா வந்து அ வேற ஊர்லருக்கே ஓகேவா அங்க இருந்துட்டு இப்போ வந்து இப்போ எ பையனுக்கு லீவ் விட்டுருக்காங்க சோ நா வந்துட் இப்போ ஆ எங்க அம்மா வீட்டுக் வந்திருக்கே இப்ப ஓட்டு போட்னுன்றதுக்காக அம்மா வீட் டுக் வந்தே இப்ப முடிச்ட்டு இன்னொரு ரெண்டு நாள திருப்பியு ஊருக்கு போய்டுவே எ ஹஸ்பண்டு பையனு திருப்பியு நா எங்க இருக்கேனோ அந்த எடத்துக் வந்துருவாங்க
ஓ ஓகே ஓகே ஆ ம் எங்க எங்க வீட்லயே எல்லாருக்குமே மேரேஜ் ஆயிடுச்சி அக்காக்கு மேரேஜ் ஆய்ட்ச்சி அக்காக்கு ஒரு பையருக்கா எனக்கு மேரேஜ் ஆச்சி எனக்கு ஒரு பொண்ருக்கு அப்புறமா ங்க எ தம்பிக்கு இப்பதா ரீசன்டா தா மேரேஜ் ஆச்சி எ தங்கச்சிக்கு மேரேஜ் ஆச் அவளுக்கு ஒரு பொண்ருக்கா சோ எல்லாருக்மே மேரேஜ் ஆயிட்ச்சு ஆனா என்ன பக்க ப்ச் பக்கங் கெடையாது ஆனா எல்லாரு வந்தோனா ஒரேடியா சேந்து வந்துருவோ இப் அக்கா தங்கச்சி நாங்க மூணு பேரு சேந்தே வந்துருவோ செம்ம என்ன இப்ப அம்மா வீட்ல ம் ஆமா சேந்திருக்கோ அப்ப என்ன சொல்றது சண்டையு வரு பயங்கரமா சண்ட வரு எப்போ இந்த படத்துல கட்ற மாரி ஒ த்தும எல்லா இருக்க மாட்டோ சண்டனா அப்டி சண்ட வரு ஆனா என்ன ஒத்துமையாவு இருப்போ இப்ப ஏதா ஃபங்க்ஷன் வச்சிக்கியே வச்சு கோங்ளே இந்த டிரஸ் போட்ரியாடி நீ சேந்துவா அந்த மாரி ஒரு ப்ச் நீயு வந்தாதா போவே அந்த மாரி இருக்கு ஆனா என்ன அடுத்த நிம் சுமே ஏதாவது நீ உன் பேக தரியா அப்படின்னு கேட்டா அதுல ஒரு சண்டை வந்துடும் நான் பங்க்ஷனுக்கு வரேன் நீ உன் பேக தரிய அப்படின்னா சண்டை வந்துரும் இந்த த இருக்கும் ரொம்ப என்டர்டெயின் மெண்ட்டா இருக்கும் என் தம்பிய எல்லாம் சொல்லுவான் எல்லாரும் கிளம்பி வந்துட்டு இங்க பாருங்க வீட்ல சத்தமா இருக்கு அப்படிங்கற அளவுக்கு அந்த அளவுக்கு டென்ஷனா இருக்கும் அவனுக்கு ஆமா ஆமா அவங்களும் அங்கதான் இருக்காங்க அவங்க இப்ப ரீசண்டா மேரேஜ் ஆனவங்களா அதனால மொஸ்ட்டா இங்கயே இருக்க மாட்டாங்க ஆமா அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிருவாங்கன்னு வெச்சுக்கோங்களேன் நான் அங்க அம்மா வீட்ல இருக்கற மாறி அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருவாங்க எப்ப பாரு சோ நம்ம என்ன சொல்றது
ஆனா வந்துட்டு என்ன இந்த மாதிரி லீவ்ல வந்துட்டு எல்லாம் நம்ம கச கசின்ஸ் எல்லாம் சேந்து வெளையாட்ற மாதிரி இருக்கும் பசங்க நம்ம வந்துட்டு நம்ம அக்கா தங்கச்சி கூட இருக்கற மாறி இருக்கும் பட் நமக்கு அது பழகி போன விஷயம் இல்ல பட் கசின்ஸ் கூட அந்த பசங்க இருக்கிறது வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுதான் இருக்கிறதுலயே வெகேஷன்ல ரொம்ப பியூட்டியே அதுதான்
நாங்களும் வெளையாடுவோம் அப்படி என்ன சொல்றது பயங்கரமா வெளையாடுவோம் கண்ணாம்பூச்சு விளையாடறதா இருக்கட்டும் கொஞ்சம் எங்களுக்கெல்லாம் அந்த வில்லேஜ் சைடு தான் உம் ரொம்ப கொஞ்சம் அப்படிங்கற போது போது நம்ம ஃபேம்லி எங்க ஃபேமிலிக்குள்ளயே எல்லாருமே அண்ணன் தங்கச்சி பெரியப்பா சித்தப்பா வீட்ல போயிட்டு அவ்ளோ பேரும் ஒரே விளையாட்டா தான் இருக்கும் கண்ண மூச்சி ஆடுறது அந்த இந்த வெளையாட்டுன்னு சொல்லி மாறி மாறி வெளையாடறதாவேதான் இருக்கும் செம்மா என்டர்டெயன்மெண்டா இருக்கும் ஃபேமிலி அந்த லைஃப் ஸ்டைலே உட்காந்து கார்ட்ஸ் விளையாடுவோம்
ஓ செரி செரி எனக்கு வந்துட்டு எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க நா ஒரு அக்கா அப்புறம் நான் மட்டும் னா என் அக்கா பசங்களும் வந்துட்டு அதே டைம் தான் வெக்கேஷன் வரும் எப்பயும் இங்க அம்மா வீட்டுக்கு வந்துருவோம் என் பையன நான் கூப்பிட்டு வந்துடுவேன் எல்லாம் சேர்ந்துட்டு அவங்க எல்லாம் வெளையாடுவாங்க நாங்க எங்கயா போறதா இருந்தா அந்த டைம்லயே நல்லா ஊர் சுத்துறத வந்துட்டு இதேதான் வெயில அடிக்குது எல்லாமே அதை பத்தி கண்டுக்கவே மாட்டோம் எங்க வேணும்னா ஜாலியா ஊர் சுத்தி டு அதுக்கப்புறம் அந்த ஒரு மாசம் தான் ரொம்ப ஹாப்பியா இருப்போம் அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு போய்டுவோம் திருப்பி ரொட்டீன் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடும் அதெல்லாம் வந்துட்டு திருப்பி பாக்கணும் அந்த மாதிரி இருக்கும் இந்த வருஷம் தான் எங்க அக்காவோட பொண்ணு வந்துட்டு டுவெல்த் முடிச்சிருக்காங்க சோ அவங்களுக்கு காலேஜ் அது எதுன்னு சொல்லிட்டு அந்த வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் வரவே இல்ல இல்ல சோ நான் மட்டும் தனியா வந்துட்டு என் பையனும் வந்து எங்க அக்கா பசங்க வந்தாதான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டான் நீங்க வந்தா எனக்கு போர் அடிக் கும் யாருகிட்டயும் வெளயாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செரி ஓகே நீ வந்துட்டு என்‌ ஹஸ்பண்டோட அம்மா வீட்டுக்கு அவங்க வீட்டு கா அனுப்பி வச்சுட்டேன் ஏன்னா அவங்களோட அண்ணாவோட பசங்க வராங்க ஏன்னா என் பையன் தனியா இருப்பானா சோ அவனுக்கு யாராவது கூட பசங்கா வெளையாட துக்கு இருக்கணும் சோ அதுக்காக சரி ஓகே நீ அங்க போ நான் வந்து எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு நான் இங்க வந்துட்டு டேன் செரி கரெக்டா ஒரு டென் டேஸ் தான் அத முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஊருக்கு போய்டுவோம் திருப்பி ஒரு ஒன் மந்த் லவு இருக்கு ஏப்ரல் முடிஞ்சதுக்கு அப்புறம் மே புல்லா திருப்பியும் லீவ் இருக்கும் அது எங்கயாவது நம்ம பிளான் பண்ணி நம்ம ஃபேமிலி யோட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கு இப்போதைக்கு என்ன எங்க பார்த்தாலும் வெயிலா இருக்கு ஒரு ட்ரிப்பு போலாம் அப்படின்னு நினைச்சா கூட ஒரு மாறி பயமா இருக்கு
தல சுத்தி கீழ விழுந்திடுவோம்னு பயமா இருக்கு நாங்க இப்ப உள்ள இப்ப ரீசெண்டா கேர்ல்ஸ் ட்ரிப் போயிட்டு வந்தோம் அதாவது எங்க ஃப்ரண்டஸ் கேங்குக்குள்ள மட்டும் நான் ஸ்கூல் படிச்சப்போ நாங்க ஒரு நாலு பேர் ஃப்ரெண்டா இருக்கோமா இப்போ வரைக்கும் ஃபிரெண்டா தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நாங்க நாலு பேரும் சேர்ந்து தனியா வீட்டுல எல்லா பிள்ளைங்கள எல்லாம் விட்டு ஃபேமிலியை விட்டுட்டு நாங்க நாலு பேர் மட்டும் போயிட்டு வந்தோம் ஊட்டிக்கு செம்ம ஃபன்னுனா ஃபன்னு நாலு நாளு அப்பா வீட்டுல வந்து அதுக்கப்புறம் நாலு நாள் இ எங்களோட ஃப்ரெண்ட் நாங்களே பண்ணிக்கிட்டோம் ஒரு அமௌண்ட் வச்சுகிட்டோம் எங்களுக்குள்ள எங்களுக்கு எவ்ளோ ஆச்சுனா சிக்ஸ் பாய்ண்ட் பைவ தான் ஆச்சு மொத்த செலவு நால் நாள்து டிக்கே ம் சோ பஸ்ஸு நம்ம கவர்மெண்ட் பஸ் தா ம் ஷேரிங்தான ஒருத்தங்களு சிக்ஸ் பாயிண்ட் பைவ் அப்போ ஓரளவு க்கு இப்ப எட்டு ஒன்பதுக்கெல்லா முடிஞ்சுருச்சுன்னு வச்சுோங்களே எல்லாரு அவ்வளோ டென் வச்சிருந்தோ ஏன்னா செலவெல்லா இருக்குல கிட்ஸ்க்கெல்லா எல்லா வாங்கணு நம்மளுக்கு கொஞ்சோ அங்க போய் சாப்பாடு செலவல்லா நம்ம தா பாத்துக்கற மாரி இருந்துச்சு சோ அந்த அளவுக்கு எல்லாமே கம்பைன் பண்ணி எத்தன வர்ஷமான பிளான் இ இந்த வர்ஷோ நடந்துச்சு அவ்ளோ என்ஜாய்மெண்ட் ஆனா ஊர்ல பேச்சு வா ங்க முடியல இப்ப வந்துட்டு
ஓ ஓ ஏமா சொல்றவங்க சொல்லிட்டுதா இருப்பாங்க நம்மளோட வேலைய நம்
ஆமா நமக்கு இது ஒரு சந்தோஷ இதுலா எவ்ளோ நிம்மதியா இருந்திருப்போ அதுல பாக்கும்போதுலா எவ்ளோ சந்தோஷமா இருக்கு நம்மளுக்கு இருக்க ஸ்ட்ரெஸ்யெல்லா போன மாரி ஆயிடுச்சு எங்களுக் எல்லா
கண்டிப்பா ஒரு ரெண்டு நாள் கூட நம்ம ஃப்ரண்ட்ஸோட ஃபேமிலியோட எப்பயு ரெகுலரா போறது தா பட் ஃப்ரெண்ட்ஸோட மைண்ட் கொஞ்சோ ரிலாக்ஸ் ஆன மாரி இருக் கு அந்த திருப்பி ஒரு ஒரு வர்ஷத்துல வந்து அந்த ஒரு மெமரிஸ்சோடையே ஓட்டிற்லா அப்டின்ற மாரி இருக்கோ
நம்ம அடுத்த டிரிப் போறமோ இல்லியோ அங்க போயிருங்க நாங்க அடுத்த டிரிப்ப பிளான் பன்னுவோ அதுக்கடுத் த ட்ரிப் பிளான் பண்ணுவோ அந்த ஒரு பேச்சு இருக்குல்ல அது விடாம பேசிட்டு இருப்போ தூங்கவே இல்ல நாள் நாளு செம்ம என்ஜாய்மென்ட்டு அப்டி அதா இந்த இ இந்த இயர்ல எனக்கு மறக்க முடியாது அனுபவோம்னா உண்மையில அதுதா சொல்லுவே எனக்கு
செரி செரி நாங்க இப்பதா வந்துட்டு எங்க போனோங்க மந்த்ராலயா போயிட்டு வந்தோ ஆந்திரலா ஒரு பிளேஸ் இருக்கு அது கோயில் மாரி செரி அங்க போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அப்பா அம்மா எங்கேயாவது போணு அப்டின்னு சொல்லிட்டுருந்தாங்க அதனால நாங்க மூணு பேரு புக் பண்ணிட்டு அ ட்ரெயின்ல போயிட்டு அதுக் அதுக்கப்பறோ அங்க ஒரு டூ டேஸ் ஸ்டே பண்ணிட்டு இன்னைக்கி காலைல தா வந்தோ ரிட்டனு அதனால அதுவு அங்கயு சமவெயிலு ஆந்திரா சொல்ல வேணுமா அங்க வந்துட்டு செமவெயிலா இருந்துச்சு
இங்க முன்னாடி கன்னியாகுமரி இவ்ளோ வெயிலு இருக்காது எல்லாரு சொல்லுவாங்க கன்னியாகுமரி நிஜமாவே ரொம்ப சில்லு தா இருக்கு சீரியஸா இப்போ ஒரு ரெண்டு மூணு வர்ஷமா பாக்குறே அவ் இவ்வளோ வெயிலு வெளிய கூட போக முடியாது நெஜமாவே எங்க ஊர்ல எல்லாரு சுற்றுலாக்கு வருவாங்க வெளிய இருந்து அப்பு ஆமா ஆமா டியரஸ்ட்டு தானே ம் ம் முன்னாடி சில்லுதா இருக்கு இப்ப அப்டி கெடையாது கேரளாவுமே அவ்ளோ வெயிலா இருக்கு சோ நம்மளால கேரளாக்குல்லா ட்ரிப்பு போக முடியாது இந்த சீசன் அவ்ளோ ஹாட்டு பொழிக்கி து ஏன்னா இந்த மோஸ்டா வட நார்த் சைட்ல தா ஃபார்டி ஃபோர் டிகிரியெல்லா வரு இப்ப எங்க ஏரியால ஃபார்டி ஃபோர் டிகிரி ஃபார்டி ஃபோர் டிகிரினா யோஸ் சிச்சி பாருங்க அது எப்டி இருக்கு அப்டி சொல்ட்டு ஆ நம்மளால வெளிய் போ க முடியில
தேர்டிநைன் ஃபார்ட்டி வரைக்கு மேக்சிம போச் சு நெனைக்கிறே சென்னையிலா எல்லா பட் ஃபார்டிநைன்னா அந்தர நார்த் இந்தியால தா இப் போ ரொம்ப ஹீட் வேவ்னால
ஹா நார்த் இன்டியால தா அப்டி வரு ஆனா இங்க எங்க ஏரியால இப்ப அந்தளவுக்கு ஹீட்டு எதனாலன்ல்லா சொல்ல தெர்ல என இப்ப இங்க எல்லாமே இது பண்றாங்க மலையெல்லா வெட்றாங்க அப்டிலா ஒரு கம்ப்ளைண்ட் எல் லா இருக்குன்னு வச்சுக்கோங்களே ஆனா இன்ன அது இப்போ இ இ ரெண்டு வ வர்ஷமா லாஸ்ட் ரெண்டு மே அவ்ளோ ஹீட்டு இந்த இந்த வர்ஷோலா சுத்தமா வெளியே போக முடியாது ரூமெல்லா உக்காந்து இருந்தோன் வச்சுக்கோங்களே ஏ சி போடாம தூங்குரதே இல்ல அந்த மாரிதா அப்டிதா இருக்கு ஆ கரண்ட் பில்லெல்லா ஜாஸ்தி ஆயிரு
ஆமா நாங்க பெங்களூர்ல இருக்கோ அங்க வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு அ கார்டன் சிட்டின் தானே அதுக்கு பேரு ரொம்ப சில்லுன்னுன் இருக்கு எப்பயுமே ஒரு வருஷ பட் இப்போ ஒரு லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸ்சா வந்து செம்ம வெயில் இந்த வருஷலா எப்படி சென்னையில வெயில் இருக்குமோ அந்த அளவுக்கு அங்கயும் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கு அந்த மெட்ரோ அது வந்து டெவலப் பண்ற டெவலப் பண்ற இருக்கிற மரத்த பூரா கட் பண்ணிட்டாங்க அ புல்லா வந்துட்டு பில்டிங்ஸா தான் இருக்கு ஒரு எங்க வீட்டு பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல ஒரு ஏரி இருக்கு இப்ப பாத்தா வெறு அந்த அந்த கீழே நிலமே தெரியுது தண்ணிய கானோ ஒண்ணு கானோ அந்த அளவுக்கு புல் கிளியர் பண்ணி டு இப்ப அங்க பில்டிங் கட்ட போறாங்களா தெரில அந்த அளவுக்கு மோசமா வந்துட்டு ஆமா அவ்ளோ இதுவா கிளியர் பண்ணி விட்டாங்க பக்கத்துல மெட்ரோ வருது புல்லா டெவலப் ஆயிடிச்ச இப்ப வந்துட்டு அந்த ஏரியால வந்துட்டு பயங்கரமா ரியல் எஸ்டேட்லா பயங்கரமா பூம் ஆயி டுச்சு அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க இப்ப பேங்ளூரே வந்துட்டு கார்டன் சிட்டி மாதிரியே இல்ல இந்த
ஆமா இப்ப நாங்க பேங்களூருக்கு லொகேட் ஆகுற மாரி தா இருக்கு ஓகேங்ளா நெக்ஸ்ட் என்னோட்டு அவுங்க ப்ராஜெக்டு வஸ் வாங்க பேங்ளூர்க்கு ஆனா அங்க வந்த காஸ் லிவிங் காஸ் ஜாஸ்தி இல்ல சோ அதனால தான் பேமிலியா வரவே ஆ நம்ம சிங்கிளா வேணா போய் இருந்துக்கலா பிஜில கூட இருந்துப்பே ஏன்னா நம்ம லிவிங் காஸ் ஜாஸ்தி நம்ம
ஆமாமா ஆமாமா கண்டிப்பா சென்னையே வந்து பேங்ளூர்ல அதிகோ அதுவு நீங்க இப்ப கிராமத்து சைடு அ மாதிரி சைடுனா இன்னு எப்டி சொல்றது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு டபுள் ட்ரிபிளா உங்களுக்கு இங்க இருந்தா உங்க பண்லாம் நீங்க அங்க வந்துட்டு உங்களுக்கு ஜஸ்ட்
ஆமா ஆ அதுதான் சொல்லிட்டே இருக்காங்க லிவிங் காஸ் ஜாஸ்தி நம்ம அதனால பேமிலியா போனா சமாளிக்க முடியாது ஆனா எனக்கு ஒரு ஆசை பிள்ளைங்கள் ஸ்டடிஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குல்ல சோ அதுக்காக நம்ம வோணா அங்க லொகேட் ஆயிட்டு இருக்கலா அந்த மாதிரி ஒரு பீல் இருந்துச்சு பிள்ளைக்கு ஸ்டடிஸ் நல்லா இருக்கு அப்டின் சொல்லிட்டு ஆனா என்ன அந்த லிவிங் காஸ்டுக்காக பயந்து பேங்களூர் வராம அவங்க மட்டும் போயிட்டு போயிட்டு அந்த மாரி ரொம்ப அழுத்துட்டே இருப்பாங்க ரெகுலரா அதுதா ஓவரா ஆலா சேரி ஓகே நம்மளு கிட்டத்தட்ட பேசிடடோனு நேனை
ஆ ஆமா டைம் ஆயிடுச்சு உம் ஓகே ஓகே ஓகே உம் பண்ணுங்க
உம் சரி உம்